ஹலோ
ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கமா நீ எப்டி இருக்க
ம் நல்லாருக்கங்க சாப்ட்டீங்ளா ம் எதாவ்து ஸ்பெ எதாவ்து ஸ்பெஷலா
ரொம்ப ஸ்பெஷலானது எல்லாருக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு உப்மா
ஓ என்ன ஆப்போசிட்டா சொல்றீங்களே
அது அதுனாலதா சொன்னே அப்டி எதிர் பாப்பல்ல நீயு என்ன அப்டி எல்லாருக்கு புடிச்ச ஒண்ணுனா ?
நீங்க அது ஃபர்ஸ்ட் டைம் சொல்றப்பயே நா நோட் பண்ணே உப்மா சாப்ட்டேன் அப்டின்ற ஒரு டோன்ல சொன்னீங்க
ஆ ஹான்
ஆ செஞ்சதே நீங்க தா உங்களுக்கே அந்த மாரி டயடு ஆயிடுச்சுங்களா
இல்ல ஆறு மாசோ ஆகுது நான்லா உப்புமால்லா ரொம்ப செய்யிறது இல்லா வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ
ம் ஓகே ஓகேங்க
இத செஞ்சிடலா இன்னைக்கு காலைல இருந்து வீட்ல சமைக்கல
ஓகே ஓகே
மத்தியானமு வெளிய போய் ஹோட்டல்ல சாப்பிட்டே
அப்டிங்களா
அதனால உப்மா செஞ்சுக்கலா ரொம்ப நாள் ஆச்சின்ட்டு வேணுனே தா செஞ்சே நா இன்னைக்கு
ஓ ஆ
ஏன்னா அது சாப்பிடாமலே இருந்துட்டுனா கூட ஒரு ஆசையா இருக்குல்ல அது சாப்பிடனு போலவே
நல்லா நெய்ல போட்டு செஞ்சீங்களா
ஐயோ இல்லப்பா ஏற்கனமே அது சப்புன்னு இருக்கு இதுல நெய் போட்டா இன்னு டேஸ்ட் போய்டு
இல்லைங்க அது வழ வழன்னு இருக்கிறதுக்கு இன்னு சர்ருன போயிடுங்க
ஆ நெய் போட்டா எங்க வீட்டுல சாப்பிட மாட்டாரு ஆ அத விட எனக்கு உப்புமாக்கு நெய் போட்டு பழக்கோ இல்ல
ஓ ஓகேங்க ஏன்னா நம்ம கிச்சடிலா சாப்பிட்ருக்கோ இல்லைங்களா வெளிய
ஆமா
ஆ அதெல்லா நெய் போட்டு செய்வாங்க அதுக்கு நல்லாருக்கு இல்லிங்களா அதநால கேட்டே
அது ஓகே ஆனா இந்த உப்புமாவுக்கு பொறுத்த வரைக்கு நா நெய் போட்டது கெடையாது சட்னி அரச்சிப்பே கூட
ஆ கலா அது கல்ல சட்னி ம் உப்மானாலே
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து இடியாப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபை சாப்டேங்க
ஓ ஓ எங்க வீட்டுக்காருக்கு சேம் இது ஃபேவரேட் அது
ஓ எல்லாருக்கு பேவரேட் எங்க வீட்ல
ஏன்னா வெளிய போயி திருப்பத்தூர்ல ஆ அந்த தாலுக்கா ஆஃபீஸ் வெளிய போடுவாங்க தெரியுமா ஒரு தள்ளு வண்டி கடயில
ஆ ஆ
இடியாப்பமு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்ப பாரு கூட்டிட்டு போய் நைட் டின்னருக்கு போலாம்ப்பா வெளியன்னா வா மொதல்ல அங்க போய் சாப்புட்லா சூப்பு குடிக்கலான்னுவாரு பக்கத்து கடயில சூப்பு இரு க்கும் அத குடிச்சு முடிச்சாலே பாதி க வயிறு இதாயிடு ஒடனே எனக்கு இடியாப்போ சிக்கன் சாப்டுக்கலா கொஞ்சமான்னுவாரு அதே வயிறு ரொம்பிடு
ஆமா ஆமா அந்த இடியாப்போ சிக்கன் சிஸ்டிஃபைனு சாப்றப்ப வயிறு வெறு சிக்ஸ்டி ஃபை மட்டு சாப்டா கூட பரவால்ல
ஆ
இப்ப நா ஒன்னுதா சாப்டே அதுவே இவ்ளோ நேர தாங்கிட்ருக்கு
ஒரு இடியாப்பத்துக்கா
ஆ ஒரு இடியாப்போ சிக்ஸ் பீஸ் சாப்ட்ருப்பே சிக்ஸ்டி ஃபை அது மோஸ் நெறையா சாப்டோனா அதுவே நெஞ்சு கரிக்கு நைட் டைம்ல அப்டின்ட்டு கம்மியா சாப் அது இவ்ள நேர தாங்கிட்டு இருக்கு
எங்க வீட்டாண்ட இங்க இடியாப்போ செஞ்சு விக்குறாங்க தெரியுமா வீட்லயே அந்த மெ ஷின் வெச்சு
ஓ அப்டீங்ளா நல்லா பிசுனஸ் நல்லா பிசுனஸ் போதுங்ளா
ஏ சூப்பரா போதுப்பா வீடு வீடாவு குடுக்குறாங்க நா இப்ப கால் பண்ணிட்டேனா எனக்கு இன்னைக்கு இடியாப் போ இன்னோ ஒரு அம்பது ரூபாய்கு நல்ல ஒரு ஹாட் பாக்ஸ் ரொப்ப எடுத்துட்டு வீட்ல குடுத்துட்டு போயிடுவாங்க
ஃபங்ஷன்ஸ்க்கூட அவங்க டிஸ்ரிபியூட் பண்றாங்ளா ம் என்ன ரேட் சொல்றாங்கங்க
எங்களுக்கு வந்துட்டு பத்து ரூபாய்க்கு அஞ்சு பீஸ் ஏதோ வருதுப்பா
ஓ ஒங்களுக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால அப்டி தராங்லா
எப்பவுமே அப்டிதா தராங்க அதாவது இவங்க வீட்லயே ஒரு மிஷின் வெச்சு செஞ்சு விக்குறாங்க
ஓ நல்ல விஷயதாங்க
ஆ அது ஒரு கணக்கில்ல ஒரு ஹாட் பாக்ஸ்ல ஒரு அம்பது ரூபாய்க் கேட்டன்னா அத அவுங்க எண்ணி தராங்ளா இல்லயான்னு தெரில அது ரொ பா இருக்கு எங்களுக்கு அது மீறு நாங்க சிக்ஸ் டிஃபை மட்டு ஒரு கால் கிலோ அர கிலோ அந்த மாரி வாங்கி வெச்சுப்போ இடியாப்போ வாங்கி ட்டு வீட்லயே வெச்சிட்டு கூட சாப்டுக்குவோ
ஓ நல்லதுங்க நல்லது நாங்க படா இடியாப்பக்காரு வருவாங்கட்டு பாப்போங்க இந்த மீம்ஸ்ல போடுவாங்க பாத்தீங்ளா இடியாப்போ ஓடி போய்டுவா ஆ
இல்ல இது சொல்லும்போதுதா சின்ன வயசுல எ பொண்ணு இந்த பக்க இடியாப்பங் காரு வருவாங்க அது சொல்லும்போது டியாபோக் அப்டீன்ற வார்த்த தா வரு டியாபோக் அப்டின்னு அது இப்ப வரைக்கு எ பொண்ணு இடியாப்பொனே சொல்ல மாட்ட டா அம்மா டியாபொக்கு வந்துக்குதானு கேப்பா
ஓ அந்த பழக்க அப்டி இருக்கு ம்
ஒரு நாள் எனக்கு டியாபுக்கு வேணுனு அழுந்த அந்த கொழந்தைல ஒரு நாலு வயசுல எனக்கு ஒண்ணுமே புரில என்ன இப்டி பண்றா இல்ல டியாபுக்கு வேணு இடியா போன்றது அவளுக்கு காதுல கேட்ட அளவுக்கு அவ புரிஞ்சுகினு டியாபொக் எனக்கு அன்னிக்கு சிரிப்பு தாங்க முடியல
எ தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை கு சொல்லுவாங்க இல்லைங்ளா அந்த பழக்க மாதிரி அது
இது இடியாப்பக்கார தெளிவா சொல்லாம போயிட்டானே அதனால எ பொண்ணு வாய்லருந்து டியாபுக் குனு வந்துடுச்சி அப்புறோ இட்லிய அது இக்லி இ இக்கிலி
ஆ இட்லி ஆமா
ஆ அது சொல்லுவா
இருக்காங்க அந்த மாரி சின்னவங்க சட்னி சொல்ல மாட்டாங்க இது வரைக்குமே சக்னி சக்னி சக்னி
ஆ அது பழகிறுதுல அவங்ளுக்கு அப்
ஆ அத நம்ப திருத்தணுனு நமக்கு தோண மாட்டுன்து அவங்க கொழந்த வாய்ஸ் இது சொல்லவு அது கேக்க ரசிக்க நல்லா இருக்கு
ஆமா நா அப்டியேதாப்பா விட்டுட்டு இப்ப வெரிக்கு டியாபுக்குன்னே சொல்றா அவோ நயன்த்து படிக்கிறா டியாபுக்கு வாங்கிகுடு
வெளிய இருக்கவங்கல்லா நல்லா பாத்து சிரிப்பாங்களே
ஆமா எனக்கு அது வெளிய யாரு இதுவரைக்கு கேட்டதில்ல அவகிட் ட கேள்விப்பட்டதில்ல இங்க வீட்டோட முடிஞ்சுருதுனால எனக்கு அது தெரியல
வெளில பேசுறது இல்லைங்ளா
வெளிய நம்ப அத கேக்குறது இல்லல்ல மோஸ்ட்லி போனா நாங்களே இடியாப்போ வாங்கிக்கிலா அப்டின்னா ஆனா நாங்க இடியாப்பன்னு சொல்றோன்னு அவளுக்கு தெரியு அதுதா இவங்களு சொல்றாங்கன்றது ஆனா அவ வாய்ல இருந்து வர்றது மட்டு ஆ டியாபுக்கு
ஆவோ
அது எனுக்கு ஃபர்ஸ்ட்டு முற அவ கேக்கும்போதுதா எனுக்கு ரொம்ப சிரிப் பா இருந்ச்சி அதாவது ஒரு விஷ்யோ என்னமோ சொல் றா ஒண்ணுமே புரியாம நா ஒரு கால்மண் நேரோ தெனருனே
ஓ அதெல்லா நம்ப ரசிக்கிற டைம்மு
ஆ அது அன்னிக்கெல்லா எனக்கு புரியாம புரியாம வெட்டுட்டு இன்னொரு நாள் போம்போதுதா அம்மா அம்மா வந்துச்சி வந்துச்சி டியா புக் குன்னா அப்பறந்தா தெரிஞ்சி அட பாவி இடியாப் பத்த தா நீ இப்டி சொல்லிட்டு இருக்கி
அப்ப சிரிச்சீங்ளா இல்ல ஓடி போய் வாங்கி குடுத்தீங்ளா
ஐயோ எனுக்கு சிரிப்பு நீ வேற ஒடனே அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி எப்பா நா டியாபுக்க கண்டுபுச்சுட்டே
அவர் என்ன சொன்னாரு
அப்பறோ சிரிச்சிட்டு செரி செரி வாங்கி குடு போ மொதல்ல போயிட்டுன்னு
அது சொல்லிருக்கீங்ளா பாப்பா கிட்ட
ஏ இப்ப கூட ஏண்டி இப்பயு நீ மாத்தவே மாட்டியா நீ அந்த இத அப்டின்ட்டுன்னு இரு மாத்தறே சொல்றே என்னா சொல்றது அப்டியே வர்து திடீர்னு வந்துர்து அப்டின்னுவா
ஓ ஓகே ஓகே அதெல்லா ஒரு ஜாலி நமக்கு பசங்க வேற ம்
அது மாரி இங்க இடியாப்பம் பிஸ்னஸ் இப்போ அந்த மாரி இடியாப்பக்காரு வர்றதுல்ல இவர் வர்றது தெரியாது ஆறன் மட்டு எப்பயாவது ஒரு சின்ன ஆறன் வரு கேக்றவங்ளுக்கு குடுத்துட்டு இந்த தள்ளு வண்டி கடைங்கல்லா இருக்கு இல்லையா வெளிய சிக்கன் கடையிலல்லா எல்லா எடத்துலயு அவுரு போய் போட்டு வருவாரு
மீடியம் சைஸுங்களா இல்ல பெருசா இருக்குங்களா
பெருசுதாப்பா நல்லா இருக்கு இப்ப கடைங்களுக்கெல்லாமே போட்றது அவுங்கதா இன்னு கொஞ்சோ திக்காவு இருக்கு நம்ப வாங்குற தள்ளு வண்டில நெறய எடத்துல வந்துட்டு ரொம்ப மெலிசா இருக்கு
ஆமாமா
இது அப்டி இருக்கறதுல ரெண்டு மூணு இடியாப்போ சாப்ட்டாலே வயிறு ரொம்பிடு நல்லா மெலிசாவு இருக்கு
எங்க மேம் ஒருத்தவங்க ஓணம் பா பங்க்ஷன் எடுத்துட்டு வந்தாங்க அந்த மாதிரிங்ளா
ஓணம் ஃபங்க்ஷன்க்கா
ஆமாங்க
அதே மாரியேதா அதேதா அந்த இடியாப் போ கெடையாது நீங்க சொல்றது ஆப்போந் தானே
ஓ அப்டியா அது ஆப்பம்மா ஆன் அது மறந்தே போச்சு
அது ஆப்போ
ஓ ஓக்கே ஓக்கே
ஆப்போ சட்னி சாம்பார்
ஆனா ஒருத்தரு எடுத்துட்டு வந்தாங்க சாப்ட்ருப்ப
ஆ இடியாப்போம் வேற இடியாப்போ நம்ப சேமியா மாரி
ஆ ஆமாங்க அ ஆனா ஒருத்தடவ எடுத்துட்டு வந்தாங்க சாப்பற்துக்கு
அப்டியா ஆ அதே டைம்ல அது கூடோ எடுத்துட்டு வந்திருப்போ
ஆமாங்க ம்க்கும்
டைம் இடியாப்பம் கெடைக்காதே
இல்லீங்க ஏதோ ஒரு டைம் எடுத்துட்டு வந்திருந்தீங்க
ஓஹோ
ம்
அது சக்கரை போட்டு பால் ஊத்தி சாப்புடுவே
ஆமாங்க தேங்கா பால் ஊத்தி சாப்டா சூப்பரா இருக்கு
ஆம்மா சின்ன வயசுலெல்லா அந்த மாரி ஒரடியே
ஆமாங்க ஒரு இன்சிடென்ட்டுங்க இடியாப்பண்ணாலே ஒரு இன்சிடென்ட்
சொல்லுங்க
நானு ஃபர்ஸ்ட்டு ப்ரெக்னெண்ட் அப்போ எப்பவுமே இடியாப்போ சாப்ட்டா மட்டுந்தா நல்லாருக்கு என்ன கொஞ்சோ நெஞ்செரிச்சல் மட்டு வரு தேங்கா பால் சாப்பற்த்னால
ம்
ஆ டெலிவரி வரைக்குமே அததா சாப்டுட்டே போனங்க கொழ பொறந்துச்சி பஸ்ட் நாளே சாப்ட்டே ஆ ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஃபைவ் டேஸ் சாப்பிடவே இல்லைங்க ஆ டாக்டர் சாப்டே கூடாது டிரிப்ஸ் மட்டும் தா ஏற த்து படுத்த படுக்கையாவே ஆக்கிட்டாங் இந்த பேக்கு லெக் எல்லா செம பெயின் எடுத்துருச்சுங்க மறுத்தே போச்சி
ம்
அந்த பிப்த் டே நைட்டு திடீர்ன்னு சாப்புல்லா நீங்க ரொம்ப வீக் ஆகுற மாதிரி இருக்கு ஏதாச்சி வாங்கி சாப்டுங்க ஆ ஆவில வேக வெச்சது வந்து சாப்புட்னோ அப்பதா ஒடம்புக்கு நல்லதுன் சொல்ட்டு சரி ஆவில வேக வெச்சதுன்னா இடியாப்போ வே வேக வெச்சதுதானே சாப்புலானு எங்க வீட்ல கால் பண்ணி கூப்ட்டாங்க போன் பண்ணி நா வாங்கிட்டு வரன் சொன்னாங்க ஆனா வர் வரவேல்ல அப்பறோ எனக்கு ஒரே அழையா போச்சுங்க அப்பறம் எங்கம்மா பாத்துட்டு சரி அழாத இருடி நா போயிட்டு இட்லி வாங்கிட்டு வரன்னு போயிட்டு கிட்ட இருக்கற கடைக்கு போய் இட்லி வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க அழுதுகிட்டே சாப்ட்டே
ஓ
ம் இடியாப்போன்னாலே எனுக் அத்தாங்க ஞாபக வரு
ஞாபகோ வந்துருது
ஆமாங்க ஒரு இன்சிடெட் ஏதாச்சு ஞாபகோ வந்துருங்க
ம்
ரொம்ப கஷ்டமாச்சு
நாங்க அப்டியே மாடிலேந்து பன்னெண்டு மணி ஆகுதுன்னு கீழ எறங்கி போயிட்ருக்கே
ஓ அப்டிங்ளா செரி செரிங்க
கிட்ட கிட்ட பன்னெண்டு ஆயிடுச்சுல தனியா நிக்க வேண்டா
ஆமாங் கரெக்ட்டு நம்ப இல்லிங்க நம்ப இங்க மேலதாங்க நாங்க ஸ்டே பண்றோ
ஓ ரொம்
ஆ ரெண் ரெண்டு ரூம் இருக்குங்க பின்னாடி வந்து ஓப்பன்ல இருந்துது இப்ப கிளாஸ் பண்ணிட்டாங்க மேல மாரி
ஆமா
ஷீட் மாரி போட்டுட்டாங்கங்க அதுல ஒக்காந்துக்கட்டு பேசிட்ருக்கே
சேரி சேரிப்பா தூக்கோ வர்லிங்ளா உங்குளுக்கு
ம் வருதுங்க போறீங்ளா
ஆ
நீங்களு பேயிட்டு தூங்குறீங்
அவ்ளதாமா போயிட்டு தூங்குறே மீதி நாளைக்கு க்கிலா
ம் ஆ ஓகே
ஆ செரிம்மா வச்சு
ம் பாய் ம் பாய் பாய்